ஹலோ வணக்கோ
வணக்கங்க எப்டிங்க இருக்கீங்க
நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க ஒ அங்க எல்லாரு சௌக்கியமா
அனைவரும் நலங்க நலங்க நலங்க
சேரிங்க சேரிங்க சேரிங்க அப்றோ காஃபி டீ எல்லா குடிச்சாச்சா
ஆ ஒரு காஃபி மட்டு நல்லா சூட சுட குடிச்சிட்டு ரெண்டு பிஸ்கெட் சாப்ட்டுட்டு ஒக்கானுக்குறேங்க
சேரிங்க சேரிங்க வித்தவுட் ஷூகரா வித்து ஷுகராங்க
வித்தவுட் ஷூகர் தாங்க நா ஷூகர் போர்றது இல நாட்டு சக்கர வேணுனா கொஞ்சோ வெல்லோ போட்டுக்குவோ அவ்ள தா
அப்டிங்களாங்க சூப்பருங்க சூ நா இப்ப தாங்க காஃபி பால் காய வச்சிருக்கே இனிதா எதாது காஃபி போட்டு குடிக்கணு நானு எனக்கு இப்பதா டியூஷன் பசங்கலா வந்துட்ருக்காங்க அது நாலு இன்னு நாலுன் திருத்திறுன் முழச்சு என்ன பாத்து‌ சிரிச்சிட்டு இருக்குது நா மட்டு அது நா எப்ப அமைதி நா கண்டுக்காம இருப்பே எப்போ நல்லா பேசலா சிரிக்கலா அப்டின்னு சில குரூப்புகள்லா உக்காந்துட்டுருக்கு என்ன பண்றது எல்லாரையு மண்டைய கொட்டி கொட்டிகொட்டி தா படிக்க வெக்க வேண்டிது அடிச்சடிச்சு ஸ்கேலே ஒடஞ்சி போயிருதுங்க ஆனா அவங்களுக்கு ஒரு சொட்டு வலிக்க மாட் டிங்குது ம் சிக்கிக்கே கேகேப்பகே கேன்னு சிரிக்குதுங்க
அப்படித்தாங்க சின்ன பசங்கனா என்னங்க பண்றது
ம் எல்லா சின்ன பசங்களா எல்லா பிக் பிக் பஃபல்லோங்க எல்லா பிக் பிக் பஃபளோ
எல்லா குட்டிசைத்தானுங்க கொஞ்ச நெஞ்சமா அலப்பர பண்ணுதுங்க ப்பா எல்லா நோட்ட வுடுவாங்க ஏங்க நல்லா நோட்ட வுடுவாங்க நம்மள மேல கீழ நம்ம ன்னா பண்றோ ஏது பண்றோ அப்டின்றது எல்லாமே எங்களுக்கு ஒரு நாலு பேர் தாங்க நா கூடோ ஒரு நாலு பேருத்தா எடுக்கற நெறைய பேர் நிறுத்திட்டே ஏனா ரொம்போ பிரச் சன பண்ணுதுங்க பசங்க ஒன்னோட ஒண்ணு சேந்து அ நம்ளுக்கு பிரச் சினையாகிது அது ரொம்ப அட்டகாசோ பண்றதெல்ல அவங்கவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி நிறுத்திட்டே நானே வேண்டான்னிட்டு அனுப்பாதீங்க நாலு நாள் வந் து ரெண்டு நாள் வந்து பிரச்சனைப்பட்டு ஒரு பையன அடிச்சு ஒரு பையன அடிச் ச்சி அந்த வாயி த த உதடே பிஞ்சிருச்சி ஒரு பையனுக்கு
ஐய்யயோ ஆ நமக்கு அவ்ளோ வைலன்ஸ் இல்ல வைலன்ஸ்ன்னு பண்ணா நாந் தா பண்ணனு
வயலன்ஸ்னா அந்த பைய போய் அடிச்சிருக்கிறா இந் நானு இத்தினிக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அஞ்சு நிம்ஷத்துல நடந்த விஷயங்க இது நா என் கண்ணெருர்ல லா எதுவு நடக்காது
ங்க அதே தாங்க அடக்கி வெச்சிட் தா வருவ செல நேரோ கண்ட்ரோல் பண்ண முடியாதுனு ஒரு பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்யோ அக்கப் போற இருக்கு மிஸ் அவ இது பண்ணிட்டா இவ அது பண்ணிட்டா அவ கடிச்சி டா அவன் அவ கிள்ளிட்டா அவன் ஓடிட்டா அவ உக்காந்துட்டா அவ அத செய்றா இதேதா நடக்கும் இங்கியு ன்னா பண்றது அப்புறோ எங்க டியூஷன் பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு விஜய்க்கு வேற ஓட்டு போட்டாங்க ஒன்னு நடக் ல்லங்க அவ வேற எதுக்குடா விஜய்க்கு ஓட்டு ப்னு வேற கேட்ட கேட்ட பசங்ககிட்ட அவ விஜய் வந் நெறைய நாள் லீவ் தருவாருன்னு சொன்னாங்க அப்டின்னு சொல்லி லீவ் போ போட சொன்னாங்க என்ன ஓட்ட பாத்தா ஸ்கூலே சீக்கிரோ ஆரம்பிச்சிவுட்டாரு விஜய்யி விஜய் சீக்கரோ ஸ்கூலே ஆரம்பிச்சுட்டாரு
ன்ன சாப்ட்டீங்க ன்ன சாப்ட்டீங்க அலோ அலோ ன்னா சாப்ட்டீங்க டாபிக் சேஞ்ச் பண்ணுங்க
அப்படிங்களாக செரிங்க செரி சாப்ட்டேங்க சாப்ட்டேங்க ஏங்க சாப்ட்டுட்டே சாப்பாட பத்தியே பேசட்டுருக்கீங்க கொஞ்ச ஜன் ஜென்ரல் நாலேஜா ஏதாவ்து பேசலாமேங்க ரொம்ப போர் அடிக்குதுங்க அ
ஜென்ரல்நாலேஜ்ஜ வெச்சு நம்ம என்னாங்க பண்றது விடுங்க சாப்பாடுதாங்க முக்கியோ அந்த ஜென்ரல் நாலேஜே நம்ம வளத்துக்கறது சாப்பாட்டுக்காக தாங்க மூணு மூணு வேல சாப்பாட்டுக்காக தாங்க நம்ம உழைக்கிறோ அதனால ஸ்ரெய்ட்டா சாப் றீங்கல்ல நம்புளுக்கு என்னாத்துக்கங்க ஜென்ரல் நாலேஜு
செரிங்க செரிங்க செரிங்க அவியல் செய்ய தெரிமாங்க செய்யத் தெரிஞ்சா சொல்லுங்க கேக்கறே போன்ல
சொல்லுங்க சொல்லுங்க ன்னா அவியல் செஞ்சீங்க
அவியல் சரி என்ன அவியலுங்க அவியல்னாலே ஒண்ணுதாங்க அதுல என்ன அவியல்னா இல்லங்க நாகர்க கோவில் ஸ்பெஷல் அவியல்னு உண்டுலாங்க அது செய்ய தெரியமா உங்களுக்கு
தெரியாதுங்க அவவியல்ல்லா செய்ய தெரியாதுங்க ஒன்லி பொரியல் மட்டுதாங்க தெரியும் அவியல்ல்லா செய்ய தெரியாதுங்க எனக்கு
எங்க இப்போ எங்க நாத்தனாரோட மச்சன கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க இடையில
ஆ
ரொம்ப பெரிய பணக்காரங்க வீட்டு கல்யாணங்க நா ரொம்ப எச்பெக்டேஷன் ஓட போயிட்டாங்க அதுக்கு நல்ல டிரெஸ் போட்டு அதுக்கு ஹேர் கட் பண்ணி அதுக்கு ல்லா பண்ணிட்டு போனா எ பையனோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட நிறைய குடுத்தேங்க எல்லாருக்கு என்ன போட்டாங்கன்னா பாத்துக்கோங்க இலையில கல்யாண சாப்பாடு
ஆ
ஒரு உருள கிழங்கு பொரியலுங்க அவ்வளவுதாங்க அப்புறம் சோறு சாம்பார் ரசம் மோருங்க ஒரு ஐஸ்கிரீம் கிடையாது அப்பளம்ங்க அப்பளத்துல ரெண்டு துண்டுங்க ஒரு அப்பளும் கூட கிடையாதுங்க எல்லாருக்கு டுவே டு பீஸ் பாதி கூட இல்லங்க ஒன்லி ரெண்டே பீஸ்
இப்ப ஓவல் செப்ல வருமா அது
அப்படியும் இல்லைங்க ஓ அப்பளத்தா நொறுக்கி போட்டு ரெண்டு பீஸ் குடுத்தாங்கங்க
அப்படியா சூப்பருங்க நல்லா நல்லா இதுவ செஞ்சிருக்குறாங்க பரவளைங்க
செம்ம கல்யாணங்கா எனக்கு நா சிரிப்பு சிரிக்கவு முடியா மெல்லவு முடியாம எ பையன வேற எ பையனுக்கு ஒரு நாள் லீவ் வேற போட்டே எ பையன ஏமாத்தி அப்டி இருக்கும்டா பெரிய பணக்காரங்க வீட்டு கல்யாணம்டா அப்ப இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி கூட்டு போயிட்ட எ பைய என்னன்னா காரி காரி துப்புனாங்க என்ன அ செலவானது மட்டம்தா மிச்ச அங்க
ம் அதாங்க நல்லா பணக்கார இருக்காங்க ஆனா பட் வந்து மனசா சாப்பாடு குடுக்குறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க எல்லா
என்னங்க அவங்க அவங்க வீட்டு சொந்தக்காரங்க எல்லாரு வந்திருப்பாங்க இல்லங்க வந்திருக்காங்க எப்டிங்க சாப்பாடு போடணும் இப்டி சாப்பாடு போடுறாங்களாங்க அ எ மனசே ஆரலங்க
இல்ல இது ஜனம் பரவாயில்லைங்களா ஜன நிறைய வந்துந்துச்சா
எங்க சின்ன பார்ட்டி ஹாலுங்க அதுல அவங்க சொந்தக்காரங்க மட்டு ஒரு முப்பது பேர் இருக்காங்கங்க அவங்க சொந்தக்காரங்கள மட்டு வச்சு கல்யாணம் அவங்க சொந்தகரங்க மட்டு வச்ச கல்யாண என்ன ஏ கூப்ட்டாங்க எனக்கு தெரிலேங்க நானு வேற லூசு மாரி போய்ட்டு இருக்க ஆமா
நீங்க அந்த கல்யாணத்துக்கு பதுல பார்ட்டிக்கு போயிட்டுக்க ஏதோ கடற்கரையில ஒரு பார்ட்டி
ஏங்க அது இன்விடேஷன் குடுக்குறோங்கல் தான சொல்லணு கல்யாண அவ்வளவு சிறப்பா இருக்காது நீங்க பார்ட்டி ஹால் வாங்கன்னு அவங்க தான நமக்கு சொல்லணு நமக்கு என்னங்க தெரியு இன்விட்டேஷன்
அது கூட ஃபேமிலி மட்டு பார்ட்டி வச்சிரு பாங்க எனக்கு தெரி்ஞ்சு
ஆமா ஆமாங்க அது வச்சிருக்காங்கங்க இன்விட்டேஷன்ல எங்களுக்கு கல்யாண இன்விட்டேஷன் தாங்க குடுத்தாங்க பார்ட்டி இன்விட்டேஷன் எல்லா குடுக்கலங்க
ஆஹ்ஹா பரவாயில்லங்க எங்கள அப்டி கூட கூப்ட்லேங்க கல்யாண்த்க்கு குடுத் கூப்ட் கூப் டாங்கோ
கூப்ட்டதுக்கா ஏங்க நீ இங்க வந்து செலவழிச்சு அப்றோ அந்த சாம்பார் சாதோ சாப்ட்றதுக்கு கூப்டாமே இருக் கலாங்க நல்லா இப்பல்லா எப்டி தெரி அ
அந்த ஆயரூபாய் நல்லா கறி ஏத்து ப்ரியாணி வீட்ல
ஆமா ஆட் டோ செலவு ஆய ரூபா அன்னைக்கு கேபுக்கு ஏ வீட்டுக்காருக்கு வந்து முக்கியமான கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க பாம்பேலந்துல்லா வந்துட்டாங்க அவருக்கு பெரிய சோழா ஹோட்டல் மீட்டிங் போயிட்டாரு அவர நாந்தா பலியாடு சொல்லிட்டு என்னயு ஏ பையனையு அனுப்பி வுட்டாரு இங்கிருந்து போறதுக்கு ஐநூர் ரூபா அங்கெருந்து வரதுக்கு ஐநூர் ரூபாங்க ரேப்பிடோல ஆயிர ரூபா அதுக்கு செலவழிச்சுருக்குங்க போய்ட்டு வந்தே வந்தா வ ஏ பையனு அந்த சாம்பார் பாத்துக்கமா என இங்கந்து கூட்டி போன அப்டிங்குறா ஒரு பக்கோ எனக்குனா கோவோனா
இல்லங்க காலைல முகூர்த்தோ முடுஞ்சா டிஃபனே குடுத்துருக்கலாமே அவுங்க ஏ சாப்பாடு போட்டாங்க
நானு ஒ சாயோ ஏங்கய் சோறே இந்த லட்சணத்துல இருக்குது அப்புற டிஃபன வேற நம்ம சாப்ட்ணுமாங்க
இட்லி தோச அந்த மாரி குடுத்துட்டு இருந்துக்கலாங்கஇட்லி தோச பொங்கல் வெரைட்டி பூரி அந்த மாரி ஒரு அஞ்சு வெரட்டி வச்சுருந்தா கூட க இல ஃபுல்லா ரொம்பிட்டுக்கு
திங்க மாட்டாங்ககங்க ஒரு இட்லி ஒரு சாம்பாரோட முடுச்சுக்குவாங்க அவுங்க
அ அ அ
அப்டி தாங்க அவுங்க இப்டியு சில பேரு ஏ பையே பொறந்த நாளைக்கு நானு என்னெல்லா பண்ணியிருக்கேங்க கேஸ் ஆடர் எ பையனுக்கு அன்னதானோ போட்டிருக்கேங்க கேசரி வட ஐஸ்கிரீமு குலோப்ஜாம்மு ம் உருளகெழங்கு பொரியல் பீன்ஸ் கேரட் பொரியல் அதுக்கப்றோ சுண்டல்
அந்த அன்னதானக்கு எங்களக்கு கூப்ட்டுருக்கலாங்க நாங் கூட வந்து சாப்ட்டு வந்ருப்போ
நீங்க வேலைக்கு போவீங்க எப்டிங்க வருவீங வீக் டேஸ்ல வருது அது எப்டிங்க நம்ம பண்ண முடியு எங்க மாமனார் மாமியார் இருந்தாங்க எல்லார் போய் அன்னதானத்ல தா சாப்ட்டாங்க அன்னைக்கு வர வேற யாரு வர முடியாதுங்க ஆனா ஏ பையே பொறந்த நாள் அன்னைக்கு சம்ம புயல் இருக்குங்க இங்க
புயலா ஆம்மா நா மா
புயலுமாந்தாங்க நவம்பர் முப்பது மலையும் புயலுமா தா இருக்கு இங்க அந்த புயலு மழையுமா மழையில தாங்க நா அன்னதானமே போடுவே எப்போமே
ஆ ஆ வோ
அ அவனு அவனுக்கு கூட சோறு சாம்பாரு ரசோ வத்தல் கொழம்பு இதெல்லா நாங்க போட்டோ அது போக அடிஷ்னலா சா தனியா வெரைட்டிஸ் சாதத்த சாம்பார் சாதம் கோகனட் சாதம் தயிர் சாதம்
அடேங்கப்பா என்னாங்க இவ்ளோ வெரட்டியாங்க கல்லாணமே நடத்திட்டு இருந்துக்கலாமே
பண்ணி அவனுக்கு அன்னதானம் போட்டிருக்கோங்க வருஷத்துக்கு ஒரு தடவ ஏ பையனு பொறந்தநாளு பொறந்த நாளைக்கு அன்னதானம் போட்டுருவோங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு நாங்க அது மட்டு நாங்க மறக்காம செய்ஞ்சிர்றது
அதுதாங்க உண்ம அதுதாங்க உண்மயானது நம்ளுக் இருக்குது கடவுள் கொடுத்தாரு இல்லாதவங்களுக்கு குடுத்து ஒதவுறதுதாங்க நம்ம கடவுளுக் கூடு இப்போ நா குடுக்குற நன்றியா ஆமாங்க செய்னுங்க அதெல்லா கண்டிப்பா இருக்கறவங்க வந்து இல்லாதவங்க காட்டி ஆ சொல்லுங்க
இங்க நெறைய அன்னதானம் பண்ணு தாங்க இருக்குது அதனால நாங்க அன்னதானம் பண்ணிர்லா ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க
சேரிங்க சேரிங்க நல்லதுதாங்க அண்ணதானொ பா ஆ போட்ருக்கோங்க நாங்க கோயில்ல குடுத்துருவோங்க அங்க வந்துருவாங்க எல்லாருமே அ வெள்ளிக் கிழமல வந்து ஆடி வெள்ளி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அஞ்சு வெள்ளியும் கூழு அ பன்னீரு ஆ இது அந்த மோர் கலக்கின் போய் வைக்கிறது ப பானக்கு தண்ணி பொங்கல் செஞ்சு கொ செஞ்சு எடுத்து நானும் வீட்ல புளி சாதம் ஒரு ஒரு வெள்ளிக்கும் ஒரு ஒரு இது இ இப்போ ஓம்சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்து போன வாரோ அப்போ வந்து புளி சாதொ செஞ்சு எடுத் த்துட்டு போய் இந்தோ புளி சாதமும் கொட்டையும் அந்த மாரி செஞ்சுதான் எடுத்துட்டு போவேன் இப்பா பொங்கலு பொறந்த நாள் அன்னைக்கு இன்னு நாங்க இன்னு அன்னதான நாள் அதுமாரிலா பெருசா இன்னும் குடுக்கலைங்க குடுக் கனும்னு ஆச தா பாக்கலா இருங்க அது ஒரு நல்ல ஒரு வேண்டுதல் இருக்கு அது வேண்டுதல் நெறை வேறிச்சுன்னா ஆடு வெட்டி இப்போ அடுத்த வருஷம் எல்லாருக்கு கூப்ட்டு எல்லாருக்கு சாப்பாடு தாங்க
சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க நல்ல அண்ணதானொ போணுங்க ஒரு நாலு வேறாது சாப்டணும் நம்ம சாப் இது அப்பறாதான்
ஆமாங்க இப்ப அண்ணதானனுன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது குடியாத்துல வந்து ஒரு கங்கை அம்மான் கோயில்னு கொண்டாடுவாங்க திருவிழான்ட்டு
ஆ
சூப்பரா கொண்டாடுவாங்க நஜமாவே சமையா கொண்டாடுவாங்க அன்னதானத்துக்கு பேர் போனது அந்த ஊர் தாங்க காலைல ஆறு மணில இருந்தே நீங்க போய் நின்றுர்லாங்க எவ்வளோ சாப்பாடு உங்ளுக்கு வயிறு தெகம்ப தெகம்ப எங்க பாத்தாலு பிரியாணி எங்க பாத்தாலு வெஜிடபிள் எங்க பாத்தாலு தயிர் சாதம் சாம்பார் சாதொம் மோரு, தயிரு, அ ஜூஸு, தண்ணி. காலையில பொங்கலு, இட்லி, தோ ச, ஊத்தப்பப்பா, அப்பா அ போயிட்டு வயிறு நெறஞ்சுனு வந்த னுங்க அன்னிக்கி ஊருக்குள்ள யாரு சாப்பாடு செய்ய மாட்டாங்க
சேரிங்க செரி
அன்னதானமே வந்துரு பெரியந நெஜமாதாங்க அந்த ரெண்டு நாள் வந்து அந்த அம்மா வந்து அந்த அம்மாவோட அருளே அருளு தாங்க எல்லாமே நல்லா சாப்டுவாங்க நல்லா இது பண்ணுவாங்கோ நல்லா இருக்கு அந்த ஊர் திருவிழாவே வந்து ஒ
கங்கைம்மன் திருவிழால வரணு நா பாக்குறொங்க ஆனா வந்து எனக்கு இந்த கூட் ட்டொ இதெல்லாம் பாத்தா இப்ப வந்து ஆன்சைட்டி ஆயிருது எனக்கு இன்னொன்னு வெயிலு அந்த டைம்ல ரொம்ப கூட்டொ வெயில் வந்திருதுதாங்க நம்ளால இப்பெல்லா இப்ப வயசு என்னன்னு தெரில இப்பல்லா ஒன் இப்ப வந்து ஒரு பெட்டு வேணு பெட் இல்லாம நம்ளால படுக்க முடில ஒரு கட்டில் வேணு நமக்கு அது ஒரு பெட்டு வேணு அதுக்கு ஒரு ரூம் ஏ சி வேணு இதெல்லா வசதி இருந்தாதா நமக் போ முடியுங்றால வீட தவிர எங்குமே போவே
ஓ அது இல்லங்க அதேதாங்க எனக்கு என்னா தா அம்மா வீட்ல அவ்ளோ வசதியே இருந்தாலு எனக் கு எனக்கு எங்க வீடு தாங்க எனக்கு இங்கேக்ஷ தரைல படுத்தா கூட எனக்கு இங்க தாங்க நிம்மதியா இருக்கு
சேரிங்க நம்ம அன்னதானத்த பத்தி இன்னொரு கால்ல பேச
அ இன்னொரு கால்ல கண்டிப்பா பேசலாங்க ஆ நன்றிங்க